ம் நல்லாருக் என்ன
ஆ நா நல்லாருக்கே நீயி
ஆ நாங்களு நல்லாருக்கோங்க சாப் டீங்ளா
இல்லப்பா இப்பதா ந்த சமையல் ரெடி ஆயிட்ருக்கு சாப்பாடு ம் ம் காலிப்ளவர் குழம்பு காலேல வச்சே
செரி செரிங்க
கு புதினா சட்னி தோச
சரி சரிங்க நா னுமே வந்து பாத்தீங்னா காலைல முள்ளங்கி சாம்பார் வச்தே அதுலே பொடி மாஸ் மாரி பண்ணே கின மத்யத்துக்கு சாதோ ர சோ செஞ்சே நைட்டுக்கு வந்து பாத்தீங்னா வீட்டுக்கோ ஒர்த்தவங்க விருந்தாலி டி வந்திர்க்காறா செரி இப்ப சப்பாத்தியு அந்த மஷ்ரூம் வந்து ஆல்ரைட் டி வாங்கி வெச்சது ஃப்ரி ஜிலே கடக்குது செரி அத எடுத்து செய்வோன்னு சொல்லி ட்ட ஆ இதுக்கப்பறந் தாங்க செய்யனு
செ செரி
தம்பியு தூங்கிட்டா செய் எழுன் டாடா ஆமாங்க அத வேற சப்பாத்தி சென்சல நீ ஆமாங்க செஞ்சு சாப்ட்டு அப்பறோ படுத்துருவுங்க நாளைக் காலைல எழுந்து சமைக்கனுங்க இந்த சமைக்கிறதே ரோதனாங்க எத்தன வட்டிங்க சமைக்கிறது முணு வட்டி சமைக்கணு ரெண்டு வட்டின சமைக்கணு ஆட் பாத்திரோ செய்றோ அத வேற உக்காந்து கழுவின்னு கடக்கணு திருமியு வீட்ட எல்லாம் குப்பையாக்கூ அது குப்பையை வந்து பெருக்கிட்டு இருக்கணு இதுமயே போயிட்டு இருக்குங்க நம்பளுக்கு
ஆமா ஆமா வெறுப்பா இருக்குது யாராவது ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு சமைச்சு சாப்டன்னு போல இருக்குது காலைல காலைல மட்டும்ங்க நானு உஹ காலிஃப்ளவர் கொழம்பு ரசோ இவளது தக்காளி வந்து தக்காளி போட் விட்டு அந்த சோயா இது இருக்குல சோயா அது போட்டு வேக வச்சு ஆஹ் வேக வச்சு அதுல ஒரு சாதம் செஞ்சு கொடுத்தே அப்பறோ பொடலங்கா போ பொரியலு அப்பறோ இவனுக் தனிய ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத் சேரிங்க பெரிய வேலையா இருக்குது
ஆமாமாங்க இப்பலா வந்து பாத்தீங்கன்னா இங்க எங்க இங்க அக்க பக்கம் எல்லாம் இருக்காங்களா அங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சமையல் செய்யத்துக்குலா ஆளுங்க வச்ருக்காங்க அதுக்கு மாசோ மாசோ ஒரு காச குடுத்து ஒரு வேல மட்டு வந்து சமச்சிட்டு போவங்க அங்க எல்லா வீட்லயு பாப்பே ஆனா நம்ளுக்கு வந்து அந்த மாரிலா வெக்கவே தோணாதுங்க
அவுருக்கு அண்ணாக்கு சமைக்க தெரியுங்ளா
அவுருக்கு ஒன்னு சமைக்க தெரியாதுங்க ஆனா இந்த மாரி ஆம்லெட்லா போட்டு தருவாரு
செரி செரி
தோசல ஊத்தி தருவரு ஆனா சமையல் மாதிரி ஆ அது பண்ண மாட்டாரு ஆனா நா ஊருக்கு போனா மட்டு சும்மா எதனா வெங்காய தக்காளி வதக்கி சட்னிம அரச்சி சாப்ட்டுபாரு ஆஹ் அவுருக்கு உங்க வீட்டுக்காருக்கு தெரியுங்ளா
ஐயோ இந்த இத் தெரிஞ்சனாலதா பெரிய வேல தெரிலீன்னு வச்சுக்கோ நம்ப ஏதோ ஒன்னு நம்ப போட்டுறதா சாப்பாடு இந்த தெருஞ்சது நால் ல்ல இதுகு கூட கொறச்சல் இருக்குனு கண்டுபுடிச்சிருவாப்டி
ஆஹ் சின்ன வயசுல இருந்தே பழக்கமாய்ருக்குது அந்த வீட்ல மூணும் பசங்களா சாப்பாடு செஞ்சி இவுரு சமைப்பாப்டி அவுங்க அண்ணே வந்து வீடு தொடச்சுடுவாரு அவுங்க தம்பி பாத்ரோ வெளக்குவாங்க ஆளாளுக்கு ஒரு வேல
பரவாயில்லைங்ளே ஆம்ள பசங்களா இருந்து இவ்ளோ வேல செய் வாங்க பொதுவா ஆம்ள பசங்களா வீட் இல்ல வேல
செய்ய மாட்டாங்க இவிங்க எல்லாமே கண்ட்ரோல் வச்சு அவிங்க கண்ட்ரோல் தா ஒக்கார்ணா ஒக்கார்ணு எந்திரினா எந் கனும் இன்ன வரைக்குமே
யாரு கண்ட்ரோலுங்க
அவுங்க அம்மா கண்ட்ரோலு பேர்குதா இங்க இருக்காப்டி ஆனா அவுங்க அம்மா என்னா சொல்றோ அப்டியே கேப்பாப்டி நீ இந்த தண்ணில இந்த தெனற் ற்குனா அந்த கெணத்துல குள் குதிடானா குதிச்சுருவாரு அதுல ஆழோ இருக்கோ இல்லையோ நா அதெல்லா யோசிக்க மாட்டாரு அம்மா சொல்லிருச்சு செய்யணு அப்டின்னு நெனப்பாப்டி இன்ன வரைக்குமே அப்டிதா
செர் செரிங்க
வளத்துனா அப்டி ஒரு பையன வளத்தோனு
ஏன் அப்டி சொல்றீங்க அண்ணங் கூ கூட தா இருக்காங்க நீங்க ஏ அவ்ளோ
ஆஹ் நீங்க அப்டி நெனைக்கிறீங்க என் கூட இதா இருக் இருக்றாரு அதுக்கு அவங்களோட இருக்றவங்களு ஒண்ணுதா இங்க தனியா இருக்றது ஒண்ணுதாங்கிர்ன் இல்லேங்க
சேரி சேரிங்க கூடவே இருந்தா நெறைய பிரச் சனை வருங்க கொஞ்சோ தள்ளி இருந்தாதாங்க பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம்
ஆஹ் யாருங்க
இல்ல பொதுவாவே சொல்றங்க எல்லாருமே ஒன்னா இருக் கவு நெறைய பிரச்சனைகள் வரும் அஹ் மாமியார் மாமனார் தான் சொல்றேன்
பன்னீங்களா இது பன்னீங்களானு அப்டி ஏதோ ஒன்னு கொலப்பி வுட்ருவாங்க அப்புடியே வந்து கேப்பாப்டி
உம் சேரி சேரிங்க எப்பவுமே வந்து கணவர்கள் வந்து ஒரு காலத் துல வந்து மனைவியை வந்து பு புரிஞ்சுப் பாங்க அதுக்கு ஒரு காலம் வரும் அது எல்லாரு
அவுங்க அப்பா பரவாலங்க அவுங்க அப்பா வந்து சொல்றது கொஞ்சோ கேப்பாப்டி இவரு வந்து இந்த அம்மா மட்டும்தான் கொஞ்சோ இதாவே அவுங்க சொல்றது மட்டும்தான் கேட்கோனும்து வொய்ஃப் சொல்றதல்லாம் ஒரு காதுலயே வாங்கிக்க கூடாது ஆனா சி சின்னவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எப் எப்டின்னா வந்து அ அவுங்க அம்மாவ கொஞ்சோ மெரட்டி வச்சிருக்காரு மி பி ரெண்டு பேரும் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் கொஞ்சம் லூஸ் தான் ச் அவிங்க அம்மா என்ன சொல்றாங்க அது அப்டியே கேப்பாங்க சின்னவரு வந்து ஒய்ஃப் வந்து எப்புடி கண்ட்ரோல்ல வச்சுருக்கும்னா அப்புடி கண்ட்ரோல்ல வச்சுருக்கே அம்மாவுக்கு என்ன எப்புடி பண்ணணும்னோ அப்புடி வச்சுருக்காங்க இது நாங்க ரெண்டு பேரு தனியா இருக்கிறோ அவுங்க மட்டுதா அவெங்கலோட இருக்காங்க
சின்னவர் வந்து அவுங்க பொண்டாட்டி சொன்னதுதா கேப்பாங்களா
ஆ ஹ அவிங்க அம்மா மெரட்டி வச்சுக்காரு
ஓஹோ நா சொல்றதுதா நீங்க கேக்
ஆ நா நீங்க என்ன சொல்றது நிலா அங்க போயிருவோ விட்டுட்டு போயிருவோம் அப்டின்னு அதனால அமைதிய கேக்குறாங்க அ மீதி நாங்க ரெண்டு வேரும் எங்களயு ஒரு இதாவே நெனக்கிறது இல்ல இதுக்கு அவுங்க ரெண்டு பேரு அவுங்க மட்டுந்தா லவ் மேரேஜ் கடைசி உள்ளவுங்க நாங்கலா ரெண்டு பேர் நாங்க ரெண்டு பேரு அரேஞ்ச் மேரேஜ் நானும் பெரிய வருக்கெல்லாம்
சேரி செரிங்க
அவுங்க அவுங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு எங்களுக்கு இப்டி இருக்கு பாருங்க
அதேதாங்க
ஓடி போனாலு யோகோ கெடைக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி
பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க ரொம்போ அவுங்க வந்து அவுங்களுக் க்கு மீறி எதுவு செய்யக்குடா ஐய்யே அப்டின்ற மாரி இருப்பாங்க ஆ நாலா அப்புடி கெடையாதுங்க என்னதா இருந்தாலு உங்கோ அப் அப்பா அம்மா தானங்க எல்லாரு ஒன்னா இருந்தா இதுல போய் என்ன கே நானு அவுங்ளுமே அவுங்கொ புள்ளெ மேல பாசருக்கு நம்ம அவுங்ள நல்லா பாத்துக்கும் போது அவுங் நம்மகிட்டியு நலர் துமா நடந்துப்பாங்க அதனால நா பெருசாலா வந் ந்து ஏ கண்ட்ரோல்லதா ஏ புருஷே இருக்குணுல்லா நெனைக்க மாட்டே அ உம் ஆனாலுமே நா சொல்றதோ அவர் அவரு வந்து என்ன நியாமா நடந்துப்பாரு எங்க வீட்டுக்காரு எப்பமே வந்து எது இ எந்தப் பக்கோ நியாயோனு பாப்பாரு அதுக்கேத்த மாரி நடந்துப்பாரு அதனால நா எப்பவுமே வந்து பெருசா அவர போட்டு
அப்புடி இருந்துட்டேதா பரவாலயே நீங்க சொல்றது ஓகேங்க அப்புடுரிந்துட்டு எங்களுகுள்ள சண் சண்டயே வராது இங்க வந்து அப்டின் நியாயோ தர்மோன்லா ஆ இங்க அப்டி கெடையாது நியாயோ தர்மோ ஏ பக்கோ நியாமே இருக் ந்தாலு அவுங்க நியாயோ இருக்குதுன்னு சொல்லுவா அப்டீ
ஆமா ஆம் மாங்க அது சிலப்பேரு வந்து நம்மோ மாத்த மு ப்யாதுங்க அது ஏதும் பண்ண முடி
இல்ல நீங் சொல்றது அப்புடி இருந்தா பரவால்லியே ஸ் செர் நீங்கி இப் எப்பிடியோ இருங்க அப்பிடின்னு உட்ருல்லா என்ன சொன்னாலு அவுங்க பக்கோ தா நியாயோ நீ பேசுறத் தப்பு அப்டின்னு சொல்வாரு உணருவாரு
அதுக்கப்புறோ என்னென்னா ஒரு கல்யாணோ ஆயிட்டக்கப்புறமா வந்து நம்மதா அவுங்க வீட்டுல ஒரூ அ அலாம் இருக் க்கவே நம்ம தா நறைய விஷ்யங்கள் மாத்திக்கிற மாரி இருக்கோங்ஙா அவுங்க மாத்திப்பாங்க நம்ம எதிர்பாக்க முடியாது அது வந்து நம் ம்மோ ஏத் துக்குன் தா ஆகணு அதனாலுமே வந்த அ சிலதெல்லா நம்ம வந்து நம்மளுக்காக சிலத யோஸ்திட்டு அமைதியா போயிட்னோங்க ஏதவும் பேசியோ இது பண்ணியோ ஏதவு ஆக போறதுல்ல சேரி சேரின் போயிட்னோங்க எ து வந்தாலு மே எனக் கு அப்டிதாங்க அத பேசி அத சண்டப் போட்டு பெரிய விஷ்யமாக்கணுன்னா நனைக்க மாட்டே ஆ நீ அ நா புடிச் ச மூ முயல்க்கு மூல் கா மூணு காலுனா நா ப்டே ஆமாங்க மூணு கால் தா அப்டீன்றமே போயிடுவே ஆ அது பெருஸ்சா வந் சண்டல்லா போயி போட மாட் எங்க நானு ஏன்னா சில இப் இப்போ நம்மளுக் கல்லு என்னதா நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க மேல வந்து ஆமாம்மா பா விழுந்து விழுந்து கவனிச்சாலோ அவுங்களுக்கு நம்மள புடிச்சாதா அவுங்க வ வந்து அ நம்மள வந்து நல்லவங்க அப்பிடி இப்பிடின்னு சொல்லுவாங்க அவுங்க நம்மளுக்கு புடிக்கலன்னா நம்ம என்னதா அவுங்கக்கிட்ட போய் நல்ல விதமா நடந்தாலு அது அப்பிடியேதா இருக்கோ சில விஷய மாத்த முடியாதுனா மாத்த முடியாது அத போய் நம்ம மாத்தணும்னு முயற்சி பண்ண தேவல்ல அதனால நமக் கண்டுக்காம விட்டுருணுங்க நறைய விஷயங்கள் அப்பிடிதாங்க இப்ப நம்மோ கல்யாணோ போய் பண்ணி போயிருக்க எடத்துலுமே அப்பிடிதாங்க நம்மளுக்குரிய மரியாத வந்து எப்பவுமே கெடைக்குமானா கெடைக்காது நம்மள வந்து எல்லாரு அ புகழ்ந்து பேசுவாங்க அ நமக்காக எல்லாரும் யோசிப்பாங்கன்னா கண்டிப்பா கெடையாது நம்ம அம்மா வீட்டு பக்கோனா கண்டிப்பா யோசிப்பாங்க இது பண்ணாங்க இவுங்களுமே வந்து ஓ சுத்தமா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல ஆனா எல்லா விஷயத்துலயு பண்ண மாட்டாங்க அப்பிடி இருக்கும் போது நம் நம்ம வந்து அத பெருசா எடுத்துக்க கூடாது இதுதா அப்பிடின்னு சொல்லிட்டு போயிணு நா ஏதோ சொல்லிட்டு இருக்கே உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சுத்தமா எனக்கு தெரியலைங்க.
இல்ல இல்ல கரெக்டு தா உண்ம தா சொல்றீங்க நீங்க
ஏனா ஆரம்பத்துலலா வந்து பாத் தீங்கன்னா திருமணான புதுசுல நா நெறைய விஷயங்கள் வந்து போய் கேட்டுட்டே இருப்பே ஏ இந்த மாயி பண்ணீங்க ஏ அந்த மாயி பண்ணீங்க அப்படின்ற மாயி ஏனா நா வளர்ந்த விதோ வந்து எதுவா இருந்தாலு நா வெளிப்படையாவே இருந்திருவே. அதுக்கப்புறமா தான் தெரியு து என்னன்னா சில பேரு அமைதியாவே இருப்பாங்க ஆனா அவங்கதா வந்து எல்லா விஷயத்தையு பண்ணிருப்பாங்கன்ற மாயி இருக்கோ நம்ம வந்து கேள்வி கேக்கறோனா நம்ம வந்து அஹ் எல்லார் முன்னாடியோ நம்மதா எதோ சண்ட போடுறோன்ற மாயி வந்து தெரிய வருங்க அதனாலேயே வந்து என்னன்னா போக போக நம்மளுக்கு அந்த புரிதல் வந்துரு ஓஹோ இவங்க வந்து மா மா அடுத்தவங்கள தூண்டி விட்டுட்டு கோவத்த உண்டாக்கிட்டு அவங்க அமைதியா இருந்துக்குறாங்க. பேச வைக்கிறாங்க நம்மள அப்படின் எல்லாமே புரிஞ்சுக்குனே அதுக்கப்புறோ என்னன்னா நா அந்த அளவுக்கு வந்து அஹ் வரீங்களா வாங்க எப்பமே அப்படிதாங்க யார் வந்தாலு வாங்க நல்லா பேசுறீங்களா பேசுங்க சப்போஸ் உங்களுக்கு பேச பிடிக்கலையா அப்படி பிடிக்காமயே இருக்கட்டு நா எதுக்குமே எல்லாரு பெல்லா ரியாக்ட் பண்ணதே கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம மனச
இப்போ நீங்க அ-அவர்கிட்டயுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா நீங்க சொல்றது ஓகேதா கரெக்டுதா.
டு நெறைய கோவங்கள் வரு நெறைய விஷயங்கள் கோவப்பட்டிருக்கே அதுக்கப்புறோ என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறோ வந்து உம் அத வ அத வந்து நம்ம வந்து நம்ம கொண்டு போற விதோ இருக்குலங்க ஒரு ஒருத்தரா அவங்க வந்து அத புரிஞ்சுகிட்டு நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதி பேசுவாங்க ஆனா வந்து சில பேரு வந்து ஆஹ் இல்ல இ இல்லன்னு புரியாதவங்ககிட்ட நம்ம என்னன் நம் நம்மளுக்கு தெரியு நம்ம நியாயமா ஒரு விஷயத் த சொல்றோன்டு புரியாதாவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியு சரி அத வந்து நம்ம பேசி ட்டே இருந்தா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது நம்ம அமைதியா நம்ம வேலைய பாப்போ நம்ம குழந்தைங்கள பாத்துப்போ நம்மோ நம்மளுக்கு உரிய வேலைய நம்ம முடிப்போ அவங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படித்தா நா இருந்தே. நா யாருக்கோ எதுவு கெடுதலு பண்ண போரதுல அப்டி இருக்கும் போது எனக்கு அது உண்மையாலே அது பலன் கிடைச்சிச்சு நம்ம வேலைய நம்ம பாத்துட்டு போட்டோனா நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவல்ல ஆனா நீங்க நீங்க போய் போய் பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள மதிக்க மாட்டாங்க ஒரு வாட்டி நீங்க அமைதியா இருந்துடுங்களே வந்து அடுத்த நாளே கேட்பாங்க ஆமா நீ ஏன் பேசவே மாட்டிருக்க இப்ப அமைதியா இருக்கன்ற மாரி கேட்பாங்க அது மாரிதாங்க நானுமே வந்து எதுமே பெருசா இப்பல்லா கண்டுக்குறது இல்லைங்க அ என்னன்னா என்ன நம்ம பாத்து இருக்கோ ஆனா எனக்கு ரொம்ப நானுமே வந்து ஆரம்பத்துல எல்லா கல்யாண வாழ்க்கைய வந்து எல்லாமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இப்ப வந்து எனக்கு என்னன்னா
இப்ப மேரேஜ் ஆயி எத்தன வருஷ ஆகுதுங்க
வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் வந்துச்சுன்னா அஞ்சு வருஷம் இங்க உம் கல்யாண ஆகி
ஆறு வருஷம் ஆ இந்த நவம்பர் வந்தா ஆறு வருஷ ரெண்டாயிரத்தி இருபதுல கல்யாண நவம்பர் மாச
இருபத்தி ஒண்ணுல கல்யாணம் ஆச்சுங்க
ஓ அப்போ ஒரு